ஹலோ
கேக்தா ஹலோ
ஆஹ் எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் கேக்குது
ஆஹ் கால் அட்டன் ஆகாம எனக்கு அப்படியே ஜீரோவுக்கு போயிடுச்சு அந்த காலு
அய்ய்யோ
ஆஹ என்ன அதுல வந்து நீங்க இந்த நம்பர் வந்து இந்த டா்ஸ்க் கம்ப்ளிட் பட்டாங்க அப்படின்னு சொல்ட்டு ஸ்கிரின்சாட் அமிச்சாங்க
அதே மாதிரி வந்து வந்துஇருக்கா அது அடிக்கடி இப்படிதான் வருது எனக்கும் ஒரு கால் பேசும்போது எனக்கும் இப்படிதான் வருது அடிக்கடி சேரி பரவாயில்ல விடுங்க
கே ஓகே அ வன்டுதான் சாப்ட்டோம் சாப்பிட்டுட்டு அதே படுத்துருங்க வர்ன வேலை
உஹம் நான் இப்பதான் சாப்ட்டு மாத்திர போட்டுட்டு படு இருந்தேன் நேத்து சொல்லி ப்ப ஓகே அது நைட் டு ஓரு மாரி குளுரு து தலையில நீர் இறங்கிருச்சு நேத்து குளிச்சிட்டு ஒழுங்கா தலைக்கு தொடக் கிலையா நீர்றங்கிச்சு இப்போ தல வலிக்கிது இருக்கு நேத்து மாரி ரொம்ப பேச முடியாமல இல்ல
சேரி சேரி
ஆஹ்
அப்பறம் என்ன சாப்பிட்டீங்க
சோறு ரசம் உருளைக்கிழங்கு பொறியல்
செம்ம காம்பினேஷன் எனக்கு ரொம்ப புடிக்கும் ரசம் உருளைக்கிழங்கு ஆஹ் அது தாளிச்ச தயிர்னா நல்லா இருக்கும் அ வெறும் தயிர்ல ஆன இருக்காது
ஆஹ் அதுதான் வெருந்தயிர் இல்ல யார் சாப்பிட நானும் சாப்பிட மாட்டேன் தாளிச்சு அந்த மாதுளம்பழம்லல்லா போட்டு குடுப்பாங்க இங்க அம்மா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கவும் அழகா இருக்கும்
அது அந்த மாரி நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு
அப்படியா
ம் அப்புறம் அப்புறம் கால்ல என்ன பன்னிட்டுருக்கீங்க எனக்கா எனக்கானு அதா சொல்லியிருக்கேன் ஃபிரைட் ரைஸ் சொல்லியிருக்கேன்ன
ஆ ஆமா ஆமா
ரொம்ப புடிக்கும் எப்ப குடுத்தாலும் மத்தியானத்துகுள்ள ஃபிரைட்ரைஸ் சாப்புடலாமானு நினச்சே எந்த கடலையும் கிடைக்காது நைட்டு தானே போடுவாங்க இன்னிக்கச்சு நாங்க வெளிய போறோ அதா முடியலோன லேட்ட மழை வந்து
சொதப்பிர்ச்சு
ஆ இன்னக்காச்சும் போலாம்னு
ந நீ எங்க அத்தா கிட்ட நேத்து எனக்கு கேக் சாப்புடணும் போல இருந்ததுன்னு வாங்கி கேட்டேன்
ஆ
அதுக்கப்புறம் என் தம்பி வந்துட்டு பொரட்டா வாங்கி திருப்பி சவுண்டு கேக்குதா ஒரு நிமிஷம் இரு இல்லியே கேக் வாங்கிட்டு வந்துட்டாரு நேத்து நைட்டு வாங்கிட்டு வர சொன்னா
ஆ ஓ தம்பிக்கேட்டத
ஆ தம்பிக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு எனக்கு செம டென்சன் ஆயிடுச்சு சிதாந்திரம் வாங்கே டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போய் தூங்கிட்டு காலையில கேக் வாங்கிட்டு வர சொன்னா பிளாக் பரஸ்ட் பதில வேற எதோ சாக்லேட் கேக் மொக்க கேக்க வாங்கிட்டு வட்டாரு எனக்கு செம டென்சன் ஆயிடுச்சு எனக் அந்த மாரி கேக்கே பிடிக்காதா பிளாக் பாரஸ்ட் கூட்டு போ மாட்டாங்களே இங்க ஏதா இருக்கணும் ஆஹ் அப்பாக்கு வேலை கடைல இருக் போனா வந்துட்டு கூட்டிட்டு போனா சாப்ட்டு உடனேலா வரமாட் டே சுத்திட்டேரு
நம்மளுக்குண்டா அப்படித்தான் அப்ப அது கூட போயிரும் நம்மளுக்கு வீட் வெள்ள கூட்டிட்டு போய் டக்கு வீட்டு வண்டா வேற
உம் அதான் எப்பயாச்சு தானே வெளில போறேன் அப்பற நா வந்துட்டு உடனேல வர மாட்டேன் இங்க அங்க சுத்திட்டு தான் வருவேன் அப்பாக்கு வேலை இருக்கும் அதனால
ஓகே ஓகே அம்மா கூடலாம் வெளிய போகமாட்டீங்களா தனியா
நடந்து போறது இருக்கு இந்த ட்ரெஸ் எடுக்கறதுக்கு செயினு கம்மளூமே பொருலாம் வாங்க துக்கு நா அம்மா கூட நடந்து போவே ஆஹ் சாப்படுறதுக்கு சுத்துறதுன்னா அத்ததா வரணு
சேரி சேரி
ஷாப்பிங்லா நானு எங்க அம்மாவுந்தா
உம் அதா அம்மா கூட போனாதா நல்லாருக்கு
ஆமா அவங்க கரெக்டா நம்ம டேஸ்டுக்கு தகுந்த மாரி இது இது வேண்டா லாக்மி வேண்டா இது எ டு அப்டினு சொல்வாங்க இந்த ஷேடு கரெக்டா இருக்கும்பாங்க
ச
நமக்கு எது சூட்டாகுதுன்னு அம்மாக்கு கரெக்டா தெரியு
ஆமா நா வந்து எங்க அம்மா செலக்‌ஷ செலக்ட் பண்ணும் போது மூஞ் சுழி ப்பே இது வேணா அது வேணானா நா வீட்டுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஆறது ஏன் அம்மா செலக்‌ஷன்லதா
அப்படியா
ஆ நா எந்த எடத்துக்கு போனாலு ஆஹ் இப்ப நா என்ன போட்ருந்தாலு ஃப்ரண்ட்ஸ் வந்து கேப்பாங்க எப்பிடி நீ செலக்ட் பண்ற எல்லா நல்லா இருக்குண்ணு எல்லா எடத்லயு அம்மாதா நா அம்மா இல்லாம எங்கயு போறதில்ல அம்மா வீட்ல இருக்காங்கன்னா வீடியோ கால் பண்ணி எது நல்லா இருக்குன்னு கேட்டு வாங் இப்ப வரைக்கு அப்டிதா அந்த பழக்கோ என்ன விட்டு போகல
அப்பிடியா ஆ வந்துட்டு என்ன சொல்வேன்னா. அ இரு நா செலக்ட். பண்ற இருங்க. நா எடுப்ப அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட். கரட்டா வந்துட்டு எனக்கு டிரெஸ் எல்லா எங்க அம்மா தா எடுத்துப்பாங்களா.
ஆமா அப்பதா நல்லா இருக்கு நம்ப வந்து நம்ப அந்த டைமுக்குதா போடுவோ அடுத்த நாள் குத்துது.
கொடையுது. அழகா இருக்குன்னு எடுத்துருவோ.
ஆமா மேக்சிமம் எடுக்கிற டிரெஸ் எல்லா அந்த டைம்க்கு அலகாருக்குன்னு எடுத்தோ. குத்துதுன்னு போடவே மாட்ட பீரோவே கெடக்கு.
ஆமா எங்க அம்மா அதனால வந்துட்டு இந்த புசு புசுன்று இருக்குறதெல்லா எடுத்துத்தர மாட்டாங்க. ஆனா எனக்கு போட புடிக்கு. போட் ஒரு நாள் போட்டோ எடுத்துட்டு புத் ம்ச். போடுவ. போட்டுட்டு போட்டோலா எடுத்துட்டு கழ். தி இருந்தோ. நமக்கு போட்டு நம்ம கண்ணு நம்மள நம்மள பாத்தோமா அழகா இருக்கு அப்படின்னு நம்ம பாத்து. சிரிச்சுட்டு அவ்வளதா முடிஞ்சு. போர் அடிக்குது வேற நல்ல ட்ரெஸ்ஸா.
அஹ ஆமா அப்பாடி இப்போ கூட நா அது. ட்டா டிசட்டு அது லீவ்ல எங் எங்க பாட்டிலா வீட்டுக்கல்லா சொல்லுவாங்க பொம்பளபுள்ள மாரியா இருக்கு நீன்னு கொஞ்சமாவது லீவ்ல லீவு்ல லட்சணமா யாராவது ட்ரெஸ் போடுவாங்களா லீவனா லட்சணமா ட்ரெஸ் போண்ணுமா யாரு பாக்க போறா. ஆஹ எ தலசீவிகிட்டு அஹ தல. இப்படி இருக்கு வழி உவனுங்க சொல்லி சொல்லியே முடிக்கோட்ட ஆரம்பிருச்சு அப்பறம்
அப்பறம்
நீங்க எல்லாம் இப்பல்லாம் போற பிளான் இல்லையாவாம்
காலேஜ் ஸ்டார்ட் ஆக போது அந்த
எப்போ உங்க காலேஜ் ஸ்டார்ட்டு
புரியல
எப்போ உங்களுக்கு கால் ஸ்டார்ட் ஆகுது
டுவெண்ட்டி நையன்த்
ஓகேஓகே அதுதான் சொன்னீங்களேன் நான் அது நார்மலா இது மீட்டிங் மாரி கூப்பிடுறாங்கன்னு
அதுக்கு தான் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருக்கு
ஆஹ் ஓகே ஓகே அதுக்கெல்லாம் டிஸ்ல்லாம் புது டிரெஸ்பேட்டு புரியலா
ஆமா கொஞ்சம் இன்னும் ட்ரெஸ் இருக்கு பிளான் பண்ணனும்
ஆஹ் ஓகே ஓகே உம்
புதுசா ஒரு பிராந் ட்டு பாத் பார்த்தனா சேர்ஜிபிடி பிராபிட்டு பழைய போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இந்த பிளர்ரா இருக்கு வே கேமரா குவாலிட்டி சரியில்ல அந்த மாரி இருக்கா ஆ அதெல்லாம் பாத்து வச்சு ரெடி பண்ணலானு சொல் லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன்
ஆ ஓகே ஆமா மாமி இப்ப தான் எங்க ரிலேஷன்ல யாரோ போட்டு இருந்தாங்க அது அவ்ளோ முன்னாடி எடுத்தது எங்க பாட்டியோட அம்மா போட்டோ அது அவ்ளோ கிளியரா இருக்கு எங்க அம்மா காமிச்சாங்க அது எவ்ளோ கிளியரா இருக்கு அப்ப தான் நான் சொன்னேன் இது ப்ராம்ப்ட் இருக்கு பிளர்ரா உள்ள போட்டோ எல்லாம் ஏமாத்திடங்களானு
பண்றதுக்கு ஹெச்டி குவாலிட்டில மாத்தி குடுத்தது
ஆமா
சாட் ஜிபிடி வந்து போட்டோஸ் எல்லாம் சூப்பரா ஆக்கிட்டோம் நம்ம
ஆமா அன் ஆனா அது வந்து எல்லாருக்கும் தெரியுது எது வந்து ஏஐ எது உண்மை எல்லாரும் அநியாயத்துக்கு ஏஐ ல போயிட்டாங்க
இல்ல ஒரு சிலது இருக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா தான் தெரியுது
அப்படியா அதெல்லாம் எதும் போட்டுக்கல
ஒரு சில வந்துட்டு நம்ம இந்த ரெண்டு போட்டோ அட்டாச் பண்றது அந்த மாரிலாம் இருந்தா தனியா தெரியுது நம்ம போட்டோ இந்த ஹெச் டி குவால் தீல மாத்றது
ஆஹ் ஆமா ஆமா ஏ நானு அதெல்லா பண்ணிருக்கே காலேஜ்ல வந்து பொங்கல் பங்க்ஷனப்போ ஆ அப்ப எங்க காலேஜ்ல ஃபோன்லா அலோவ்டு இல்ல தேர்டு இயர்லதா லாஸ்ட்ல அலோவ் பண்ணாங்க ஒரு ஜான் ஜான் கிட்ட இருந்துதா ஃபோனே அலோவ் பண்ணாங்க என்ன பேச் அவுட் ஆயி வர ப்பயிந்த அப்போ வந்து பொங்கல் டைம்ல ஃபோனு இல்ல வேற எடோ ஆ கொச்ச கசகசனு எல்லாமே பொங்கல் ட்ரெஸ் சேரி போட்ருப்போம்ல அதுல நா ஃபோட்டா அழகா இருக்க ஆனா பின்னாடி செருப்பு எல்லாரு நிக்கிறாங்க
அதுதா அதல்லா வந்துட்டு இந்த எடிட் பண்ணி ஆ எரேஸ் பண்ணா ஒரு மாரி கசகசன்னு அசிங்கமா தெரியு
ஆமா அதுல நீட்டா இருந்துச்சு அந்த ஃபோட்டோ பின்னாடி யாருமே இல்லா ம
அது வந்துட்டு நா அப்டிதா அதல்லாந்தா பண்ணுவே நானு ரொம்ப வந்துட்டு இந்த ஃபில்ட்ரு ஏன் தம்பி என்ன பண்ணுவான்னா பேக்ரவுண்ட் மாத்து ஃபில்ட்ரு மாத்து அப்டிலா சொல்லுவா அதல்லா வந்துட்டு கேவலமா இருக்கு நா வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின் சின்ன சேஞ்சஸ் எப்டி குவாலிட்டி பண்றது பேக்ரௌண்ட்ல ஆள் ரிமூவ் பண் ட்ரது ஷால் வந்துட்டு அசிங்கமா இருந்தா அத கரெக்ட் பண்ற மாரி அந்த பிரவுன் எல்லாம் கொடுத்துருவேன் அதெல்லாம் நீட்டா பண்ணி கொடுத்துரு
அது
ஆ
அப்புறம் அது ஒர்க் பார்த்திருக்கீங்களா நடுவுல ஏதாச்சும்
என்னது
இந்தலீவுல வேற ஏதாவது ஒர்க் பாக்குறீங்களா இன்டர்ன்ஷிப் ஏதாச்சு ரினிமெல்தா அதெல்லா
பாத்து வெக்கணுமா இப்பவே
ஏ அப்படிலாம் இல்ல நம்ம வந்து ஆனா நாங்க வந்து செகண்ட் இயர்ல மட்டும் தான் இன்டர்ன்ஷிப் போனோம் ஆனா நம்ம காலேஜ் எல்லா முடிச்சட்டு வேலைன்னு தேடுபோது எல்லாருமே ரொம்ப இன்டர்ன்ஷிப் ப்ராசெக்ட் தா எதிர்பார்க்குறாங்க எங்க காலேஜ் தா சொல்லிருக்கல கொஞ்ச மொக்க காலேஜ் அதனால அவ அவங்க சொல்றத மட்டும் தான் செய்யணு அதா இந்த லீவுல இருக்கும்போது ஏதாவது இண்டஷிப் பார்த்துப்போன்டு இப்ப ட்ரை பண்றேன் டிகிரி பார்க்காம அதுக்கு மேல என்ன இருக்குனு அத தான் பாக்குறாங்க
ஆ ஆமாமா இன்டர்ன்ஷிப்னா நம்மளே தனியா அப்ளே பண்ணிக்கலாங்களா
ஆஹ் ஆமா நம்மதான் அப்ளை பண்ணணும்
ஓகே எப்டி ஏதாவது போர்ட்டல் அந்த மாரி இருக்கா
அப்டி இல்லடா இப்ப வந்து இன்டர்ன்ஷிப் அப்ப உனக்கு ஏதோ டாபிக் கொடுப்பாங்க டிப்மெண்ட்ல உங்க கோர்ஸ்குஏத்த மாரி டாபிக் கொப்பாங்க தமைனன்ன அந்த டொமைன் பேஸ்ல நீ ஏதாது ஒரு கம்பெனியில தேடணு இது எங்க சொல்லி தராங்க இல்ல அது அப்பதிக்கு நீ காலேஜ் போனதுக்கு அப்பறம் தான் தெரியும்
ஆஹ இல்ல எங்க காலேஜ்ல மோஸ்ட்டா இன்டர்ன்ஷிப் இல்லங்கற மாரி இருந்துது
அப்டியா அப்பின்னா இன்டர்ன்ஷிப் இப்ப இல்லன்னா உங்களுக்கு லீவ் குடுப்பாங்களா நடுவுல செம் லீவுல்லாம்
ஆஹ் எப்ப இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணனும்
செகண்ட் இர்ல தான் எல்லாருமே கொடுப்பங்க செகண்ட் இயர்லாம் தெரிட் செகண்ட் இர்லாம் நீ எப்ப வேணாலும் போலாம் பர்ஸ்ட் இயர்லாம் உங்க தெரிஞ்சுக்கண அத பத்தி
செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கலே இல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டா
தேர்ட் இயர் வரைக்கும் கூட நீங்க இன்டர்ன்ஷிப் போகலாம் ஆனா எல்லாரும் என்ன சொல்வாங்க செகண்ட் இயர்ல மட்டும் போங்கன்னு சொல்வாங்க அத நம்பிறாதீங்க பொய் எவ்ளோ இன்ட்ன்ஷிப் அப்பளே ஆயி கடைக்குதோ எல்லாமே போங்க
எதுல அப்ளை பண்ணனு
உம் இப்போ நீங்க நார்மலா உங்க ஊர்லயே வேணுனா அந்த கூகுள் அந்த கம்பெனி நேம் எடுத்துட்டு கம்பெனிக்கு டைரக்டா போன் பண்ணி கேளுங்க இந்த மாரி நா இன்டர்ன்ஷிப் வரலாமா அப்டினு ஆஹ் இடர்ன்ஷிப் காலேஜ்லபோ இருக்காங்க சர்டிஃபிகேட்டோட எல்லா எடத்லையு சர்டிஃபிகேட் கேளுங்க பா ட்டிவிகேட் எல்லாம வந்துரு ஏன்னா சர்டிபிகேட் இல்லாட்டி நம்ம போனதுக்கு அடையாளமே இல்ல
உம் எங்க கால எங்கேயுமே வந்துட்டு இப்போ டுவெல்த் டிசி வாங்கி வச்சுட்டு குடுக்கல
காலேஜ்ல தானா அது குடுக்க மாட்டாங்கடா நாங்களுமே இப்போ இப்போ ஒரு ஒன் வீக் மட்டு தான் நாங்க டீசி வாங்கிட்டு வந்தோம் அதாவது காலேஜ்லந்து அப்போ நான் எங்களுக்கு தெரியாது முன்னாடி எங்க வீட்டுல அவ்வளவா என் மாமா மட்டும் தான் கிராஜ்வேட் எங்க ப்ரெண்ட்ஸ் எல்லார்மே கே நா ஏ ஃப்ரெண்ட்ல எல்லா அமைதியா இருப்பாள்க ஏதாவதுனா நான் தான் கேட்கணும் அப்போ மேம்ட போய் கேட் அதா மேம் இந்த மார டுவெல்த் டி சி இங்க குடுத்தோ நீங்க எங்க காலேஜ் டி சி ய குடுத்துட்டாங்க
ஒரு நிமிஷோ எனக்கு ஒரு கால் வருது செகண்ட் கால் ஒரு நிமிஷோ இருங்
ஓகே